ஆ ஹலோ சொல்லுமா
அக்கா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க என்ன இந்த பக்கோ வரவே காணோ பசங்க எல்லா நல்லா இருக்காங்க ஆ ஒருத்தரு ஆமா அவரு பெரியவரு அவரு ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூட ஆ டூருக்கு போயிருக்காரு
ஓ எங்க
ஏதோ சொன்னம்மா அவே என்னமோ ரெண்டு மூணு இடோ சொன்னா எங்க போயிருக்கான்னு தெரியல ஆனா நா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியூருக்கு போயிட்டு வரே அப்டின்னு சொன்னா ஏ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னா அவுங்க ஃப்ரெண்டு எங்கேயோ ஊர்ல இருக்கானா அதனால அங்க போறேன்ன்னா ஏதோ ஹில்ஸுக்கு போறேன்னா ஃபால்ஸ் இருக்குற மாரி போயிட்டு வரே அது எந்த ஃபால்ஸ்ன்னு போனான்னு தெரியல எனக்கு
சரி சரிங்க
ஆமா அவே போயிருக்கா ஆ சின்னவரு பிரெண்ட்ஸ் கூட சேந்து எங்க எங்கயோ ஊர சுத்தீட்டு இப்பதா வீடு வந்து சேந்துருக்கு
ஓ
ஆமா
சரி சரிம்மா
ம் ம் நா இருந்து என்ன பண்றது நா வீட்லயேதா இருக்கணு என்னதா லீவ் வந்தாலு செரி ஆமா என்ன லீவ் வந்தாலு செரி என்ன வந்தாலு செரி நா உண்டு ஏ வேல உண்டுன்னு இருக்கணு அட்டாங்க ஆ இப்ப வந்து கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்தாதா
ஆமா நம்ம போய் சொல்லலாமா
ஆமா வீட்ல இருக்குற ஹவுஸ் ஒய்ஃப் வேல செய்யக் கூடாது வருஷத்துல அஞ்சி நாள் ஆமா வரு வருஷத்துக்கு என்ன ஒரு நாளா
வாரத்துக்கு
ஆமா வாரத்துக்கு ஒரு நாள் லீவு
ம்
இந்த மாரி நம்ம வந்து மனு எழுதி குடுக்கணு
கண்டிப்பாம்மா நா ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுறே
உண்மதா எல்லா வீட்டுப் பெண்கள்கிட்டயு இதே ஆதங்கோ தா இருக்குது என்ன சொல்ற கரெக்டுதான அதுவு இல்லமா அதாவது ஆ வேலைக்கி போற பெண்கள் எப்டின்னு தெரில இல்ல பாவோ அவுங்க நெலம நம்மள விட பாவமா இருக்குன்னு நெனக்கிறே
கண்டிப்பா
ஏன்னா வந்து நம்மளாவது செரி காலேலருந்து ஒரு மத்யானோ வரைக்கு நம்ம வேல பாத்தாலு மத்யானத்துக்கு அப்பறோ ஓரளவுக் கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு
ஆமா
இல்ல அவுங்க அப்டி கெடையாது காலேல அறக்க பறக்க டிஃபன் பண்ணனு லன்ச் ரெடி பண்ணனு போயிடுவாங்க இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு அப்டியே வீட்ட சோ இருக்கிறபடி எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்ட தாப்பள் போட்டு போயிடுவாங்க மறுபடியு அவங்க வரத்துக்குள்ள ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து கதவை ஓபன் பண்ணி அந்த டயர்ட்னஸ் ஐயையோ இவ்ளோ வேல இருக்கு இதெல்லாமே நாங்க தானே பண்ணணுனு சொல்ட்டு அதுங்க படுற பாடு பாவம் அதை நெனைச்சுதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு செரி அவ் அந்த நெலமைக்கி நம்ம நெலைம எவ்ளோ பெட்டரு அதா அந்த நெலமைக்கு நம்ம நெலைம எவ்ளவோ பெட் ஆமா அத நெனச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதா அவ ஃபுல் டைம் பண்ணி கொஞ்சோ சம்பாரிக்கிறாங்க நம்ம இங்க ஃபுல் டைம் பண்ணாலா நம்ம இல்ல நம்ம வீட் டு வேல அந்த வேல இந்த வேல எல்லா வேலையு பாத்தாலு நம்மளுக்கு சம்ளோனு குடுக்கறதுக்கு யாருமே இல்லையே நீ செய்யற வேலையா வேலை செஞ்சதா எடுத்துக்கிற சொல்ல எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னால நா எல்லா சம்பளமு உன்கிட்டதானேடி குடுக்குறே இன்னு என்ன உனக்கு அப்டின்னுவாரு எப்டி இருக்கே என்ன மாதிரியான ட்ரிக்கு பாரு அதாவது வீட் ளவுக்கு குடுக்கறத வந்து நம்மளுக்கு சம்பளோ குடுக்குற மாரி புரியுத ஆ நமக்கு இந்தா இவ்ளோ உனக்கு வச்சுக்கோ நீ பர்ஸ்னால செலவு பண்ணிக்கோ உனக்கு என்ன தோணுதோ வாங்கு எங்க போறியோ போ அந்த மாரியா குடுக்குறாங்க
அஹ் ஆ அதுக்கு நம்ம சம்பாதிக்கணுமா நம்ம வந்து நம்மளுக்கு செலவு பண்ணணும்னா நம்ம சம்பாதிக்கணு
சம்பாதிக்கணு என்னால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்து யாராவது இந்த சோப்பு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்லா அவங்க வந்து ஆ என்ன சொன்னா அ பேஃஷியல் சோப்பு அதுக்கப்புற இந்த இந்த டிட்டர்ஜென்ட் டிஷ்வாஷ் இதெல்லா இருக்குல்ல அதெல்லா அவங்க ஆ அதுதா அதுதா அதுதா அவங்க பண்றாங்க செரி நாமளு இங்க சும்மா தானே இருக் கோ நம்மளு அத பண்ணுவோ அப்டி இல்லமா அதாவது அ வீட்டை வேலை செய்வது வேற நம்ம சம்பாத்தியத்துக்குன்னு செய்யற வேல வேறல்ல
ஆமா
நமக்குன்னு ஒரு வருமானனு பாத்து நம்ம யோசிச்சு செய்யணுல்ல
கண்டிப்பா
அதனால ஆ அதனால அவங்க கூட சேந்து நானு கொஞ்சோ இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ
ஆ
ஆமா ஆமா அதுல வந்து ரெண் டு மூணு வகை இருக்குமா அது ஆட்டு பால்ல செய்றதா அப்றோ சந்தனத்துல செய்றதா அப்றோ ச்சார்கோல் இருக்குல்ல அதுல செய்றதா இந்த மாரி வந்து ஒரு நாலஞ்சு வகை வச்சிருக்காங்க அவுங்க
ஓ
ஒவ்வொன்னுக்கு ஒன்னு ஒன்னு போடலா அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அவுங்க
மொகத்துல கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கு அது போகுமா
ஆ போகு போகு போகு ஆனா கொஞ்சோ நாள் எடுக்கு அதாவது இது வந்து கெமிக்கல் கெடையாதுல்ல
ஆமா
கெடையாது இல்ல இது கொஞ்சோ எடுக்கு கொஞ்ச நாள் எடுக்கு பட் நல்ல ஸ்மூத்தா இருக்கு நா யூஸ் பண்ணே அதுக்கப்புறதா சேரி ந்த வெளியில இருக்கிற சோப்புல்லா சும்மாவே போயிருக்கு எவ்ளோ அந்த ஃபேஸ் வாஷ்ஷு அது இது முன்னூறு நானூறு சும்மா பேருக்கு என் பைய இல்லாம பாரு வந்துக்குன்னே இருக்கு பாரு வந்துக்குன்னே இருக்கு அப்டின்னு சொல்லி ஒரே டார்ச்சரு ஆமா அதானால நா இவனுங்களா கத்துவே நீங்க வெளியில போய் ஆயில் ஃபுட்டோ சாப்பிடுங்கடா லேட் நைட்டா தூங்குங்க மொபைல நோண்டிக்கிட்டே இருங்க அவ சொல்லுவால ரா ரேவதி உ பைய என்ன பண்ணிட்டுருக்கா நோண்டிட்டு இருக்க ஃபோன நோண்டிட்டு இருக்கானு சொல்லி சொல்லுவானே அந்தப் படத்துல ரியா ஆமா அந்த மாரி எல்லா பண்ணானுங்கன்னா முகப்பரு வரு லேட் நைட்டு ஆயில் ஃபுட்டு் சாப்ட்டா முகப்பரு வந்துக்குட்டே தா இருக்கு எத்த அதாவு து நம்ம பசங்களுக்கு செரி ஆன்லைன்லயே எத்தனயோ பேரு நல்லது சொன்னாலு கேட்க மாட்டேங்குது டாக்டர்ஸே சொன்னாலு கேட்க மாட்டங் எப்பதெரும்மா கேக்குங்க ஆன்லைன்லா கடையாது நேர்ல கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணு அப்போ கேப்பே நாம்மெல்லா சும்மா இருக்குறோ பெத்தவளுக்கு தெரியாது நீ வேஸ்ட்டு உனக்கு தெரியாது இப்டின்னு வானுங்க அப்டின்னு சொல்லுவா
என்ன பண்றது
அதனால கொஞ்ச நாள் பாத்தே செரி இவங்க கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது
இதுதா ரொம்ப முக்கியமா இப்போ அப்டின்றுவாங்க
நீ எது எத பத்தி சொல்ற வெளிய வாங்குற சோப்பெல்லாமா ஆஹ் சோப்புவாங்க காசு கேட்கனுல்ல
அப்போ அவங்க கிட்ட கேட்டுதானே வாங்கணு உம் அப்பா காசு குடுத்து அப்பா
அப்பா எடுத்தவுனே குடுக்க மாட்டாங் நீ ன்ன பண்ணுனா உனக்கு வீட்டுக்கு வாங்குறீல சோப்பு
ஆமா
கட் பண்ணிடு அது அங்க வாங்காத இது இப் இதவ இது வாங்கிப்பாரு அதுக்கு பதிலா இத வாங்கி பாரு என்ன இது கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்கோ என்ன கெமிக்கல் இல்லாம இருக்கறதுனால
ஆமம்மா பஸ்ட்டு நீ உனக்காக ஒரு ரெண்டு சோப்பு வாங்கி ஒரு மாசோ யூஸ் பண்ணி பாரு புரியுதா எல்லாத்துக்குமே இது பண்ணாத
ம் ம்
ஒருத்தர் வாங்கி நல்லா யூஸ் பண்ணு உனக்கு புடிச்சு போயிருந்ததுன்னா அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த நா ஒரு நம்பர் தர அங்க போன் பண்ணி கேளு அவுங்க சொல்லுவாங்க அவ் இவுங்க வந்து இத ஒரு கிளினிக்கல் மாரி வெச்சு இது பண்ணிட்டு இருக் காங்க
ஓ
ஒரு லைசன்ஸ்ல்லா எடுத்து அந்த மாரி பண்ட்ருக்காங்ச்சு வெறுமனே வந்து வீட்ல பண்ணி விக்கிறது கடையாது அவுங்க அதுக்கு லை சன்ஸ்லா எடுத்து அந்த ட்ரெய்னிங் மாரி பண்ணி எடுத்து வெச்சிருக்குறாங்க அதெல்லா பாத்துட் தா ஆமா ஆஹ் சேரி சேரி நல்லா இருக்கு யூஸ் பண்ணு ஆஹ் யூஸ் பண்ணிது போகுதா இல்யான் பாக்ற பண்ணல அவனுக்கு நல்லார்க்கு ஓரளவுக்கு வந்து அந்த பருல்லா இப்ப வரல் வரலமான்னா என்ன எல்லா இந்த ஸ்கார்ஸ் இருக்கு அப்டின் சொன்னா
ஆஹ்
ப கொஞ்ச நாள் இதையே யூஸ் பண்ணு யூஸ் பண்ண யூஸ் பண்ணதா நம்மளுக் தெரியு அந்த ஸ்கார்ஸ் போகுதா பாக்கலா அப்டி இல்லன்னா அவுங்ககிட்ட வே எதாவது டரீட்மெட் கேக்கலா
செரி செரிம்மா
சொன்னன் சரி அப்டின் சொல்லிருந்த ஆ அதா சொன்ன நீங்க என்னதா மேல் பூச்சுக்கு பூசுனாலு உ இன்னர்ல வந்து உள்ள போறது நல்லாருக் இருக்கணு தூங்கணு ஆய்லி எடுத்துக் கூடாது நல்ல வெஜிடெபிள்ஸா எடுத்துக்கோ துமே வர்றதில்ல எதனாலன் தெரில மணிவரைக்கு ஃபோண நோண்டிட்ருந்தா ஸ்கூலு காலேஜு லீவுன்னா போது லீவுன் சொன்னா போது அதுதா அது வந்து நம்ம நம்மளே நம்ம உருவாக்கிட்டோ
ஆமாமா
புரிதா இந்த கைல ஒரு குடுத்துட்டு ஆமா தூக்கோ வர்லன்னா ஃபோனு தூக்கோ வருதுனாலு ஃபோனு ஃபோன பாத்தாதா தூக்கோ வரு அது ஆஹ் அது நம்ம பழக்கிக்கிட்டோ நம்ம பெரியவுங்களே நம்ம மாத்த மாத்த எதுவு முடில் அ சின்ன பசங்க எப்டி மாத்துவாங்க அவுங்களுக்கு ஆர்வமா அதிகமா பாக்க ஆரம் ச்சுர்காங்க ஆமா எங்கயோ போகுது நல்லது கத்துக்கிட்டா சரி நல்லது கத்துக்கிட்டா செரி என்ன சொல்ற ம் நல்ல நா என்னுடைய வாட்ஸ்அப் பாத்திய நீனு அதுலதான பாத்துருக் க்க அதுலதா பாத்துருக்க சேரி நா உன் நம்பருக் க்கு சேர் இல்ல நா உனக்கு அனுப்புற இந்த சோப்பு அந்த சோப்பு என்னன்ன இதுக்கு யூஸ் பண்ணலா அப்டின்ட்டு ஒவ்வொரு இதுவா வந்து தனிதனியா டீட்யெல்சா அனுப்புற ஆமா நீ கொஞ்ச பாத்துகோ பாத்துட்டு எனக்கு சொல்லு ஓகே
பாத்துட்டு எனக்கு இந்த முக பரு போறதுக்கு என்ன வேணுமோ வாங்கிகிறே ம் ஆஹ் சரிங்மா நீங்க ஞ்யாபக பண்ணி அனுப்பி வுட் வுட்றுங்க மறந்து
அனுப்புற அனுப்புற அப்டி எதாவது ஒனக்கு ஒரு வாட்டி யூஸ்ண்ணும்போது அலர்ஜி அப்டியாச்சுன்லா எனக்கு ஃபோன் பண்ணு அதுக்கு தீர்வு என்னன்ட்டு நா கேட்டு சொல்ற ஓகேவா ம் சரி